ஹலோ
சொல்லுங்க சிஸ்டர்
வணக்கம் ப்ரோ நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க
சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா இப்போ சும்மாதா ஃப்ரோ இருக்கே சோ எங்கயா ஆ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கயாது தமிழ்நாட்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த பிளேஸ் வந்து டூர் பிளேயர் டூர் போனா நல்லா இருக்கும் நீங்க ஏதாவது டூர் போயிருக்கிறீங்களா ஃபிரெண்ட்ஸோட அண்ட் ஃபேமிலியோட
ஓ நீ நீங்க டூர் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா வெளிய போறீங்களா
போலான்னு பிளான் பண்றோ பட்டு எங்கன்னா தெரியல எனக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆ எனக்கு ரொம்ப புடிக்கும் ஒரு பிளேஸ் வந்து போணுன்னு ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆச ஏ ஹஸ்பண்ட்ட நா சொல்லிட்டு இருக்க பட் ஆனா அவர் இன்னு கூட்டிட்டு போவே இல்ல
தெரிலங்க என்ன எடோ உங்களுக்கு போணுன்னு விருப்பமா இருக்கு
எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பேங்களூர்ல இருந்து மைசூர் போற வழியில ஒரு ஃபால்ஸ் ஒன்னு இருக்குது
ஓகே
ஆனா அந்த ஃபால்ஸ் வந்து டேரெக்டா போறதோட ட்ரெயின்ல போ ட்ரெயின்ல போகல அத அந்த வியூ இருக்கு பாத்தீங்களா அது வந்து எனக்கு ரொம்ப புடிக்கும் அதா நா போகணு போகணு போகணுன் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்க சோ அந்த ட்ரெயின் வந்து டெய்லி வந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெயின் வரு ஒரே ட்ரெயின் தா ஆ யஸ்வந்த்பூர் ஸ்டேஷன்ல இருந்து மைசூர் போகும் அந்த போற வழியில இருக்குது அந்த பிளேஸ் நா சொல்ற பிளேஸ்
ஓகே
அபப்ற அங்க போகணு அப்டின்னு அதுக்கப்பறம் நந்தி ஹீல்ஸ் போகணும் அப்டின்னு சொல்லி கேட்டிருந்த பட்டு போகவே சந்தர்ப்ப அமையவே இல்ல
அடாடடாடா எப்டியாவது கூட்டிட்டு போங்க சூப்பர் பிளேஸ் நீங்க சொல்றதெல்லாம் சூ ப்பர் ப்ளேஸ் நா போயிருக்கே
நா தமிழ்நாட்ல வந்து பாத்தீங்கன்னா நா வந்து படிச்சுக்கிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஊட்டிக்கு ஒரு டைம் போயிருக்கே கொடைக்கானல் ஒரு டைம் போயிருக்கறே
ஆஹ
அப்ற வேற எங்கியு நா அதிகமா போனது இல்ல டூர் பிளேஸ்ன்னு அதுக்கப்ற வேற எங்கியு நா அதிகமா போனதுல்ல ஆ வேளாங்கண்ணிக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயிருக்கிறே ஆனா நா போன டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நா ஒர்க் பண்ணிட்டு இருந்த அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவுங்கள்லா ஆல்ரெடி போயிட்டாங்க சோ கம்பல்சரி வரணு அப்டின்னு சொல்லவு நைட் நா ஒர்க் முடிச்சுட்டு நைட் நா போய் ரீச் ஆவறதுக்கே டுவெல் ஒன் ஓ கிளாக் ஆயிடுச்சு மறுபடியு அவுங்க மார்னிங் கெளம்பிட்டாங்க என்னால எங்கயுமே போகவு முடில அது இல்லாம நா போன டைம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர மழ
ம் ஹு ஹு
சோ வெளியில எங்கியுமே போக முடில
அடாடடா மழயில மாட்டிட்டிங்களா
ஆமா போய் வேஸ்ட்
ஆனா ஆனா நீங்க இப்போ வந்து இது என்ன மந்த்து ஜூலை ஜூலை மந்த்து வந்து ஜூன் இப்ப வரைக்கு ஓகே தா வெளியே போறக்கு ஜூலைலருந்து அடுத்த மேன் சூன் ஸ்டார்ட் ஆகிடு அப்ப நீங்க வந்து இந்த செப் டம்பர் ஆக ஜூன் ஜூலை ஆகஸ் செப்டம்பர் ஸ்டார்ட்டிங்ல இல்ல செப்டம்பர் லாஸ்ட்ல வந்து இந்த கேர்ளா சைடு போனீங்கன்னா சூப்பரா இருக்கு மூணார் வயநாடு
ம்
ஆ அப்றோ வர்க்கலா வாகமன் அந்த மாரி கொச்சின் ஸ்நேகதீரம் பீச்சு செராய் பீச்சு இப் இப்டி ஏகப்பட்ட ஏரியாஸ் இருக்கு மான்சூன் டைம்ல போனீங்கன்னா பச்ச பசேள்ன்னு இருக்கு கேர்ளா சைடு சூப் ப்பரா இருக்கு வியூ பாயிண்ட்டெலா நீங்க பாக்கறதுக்கு வேணா ட்ரை பண்ணி பாருங்க
ட்ரைப் பண்ணிப் பாப்போ எ ஹஸ்பண்ட் தானே எனக்கு ஆப் போசிட் அவர் எப்பவுமே அதனால தா போ முடில
அடடா தனியா போய்றேன்னு சொல்லுங்க அப்போ நீங்க கூட்டிட்டு போங்க இல்லன்னா நா தனியா போயி ட்டு வந்துருவன்
இல்லன்னா இப்ப வந்து இது போகணு அப்டின்னா போலா போலா போல போலா அப்டின்னு சொல்லிருவாறு அவருக்கு அந்த மாரி இதல இன்ட்ரெஸ்ட் கெடயாது பெங்ளூர்லே வந்து பாத் பாத்தீங்கனா அங்க இருக்கு போதே வந்து கூட்டிட்டு போ சொன்ன அப்பவே கூட்டிட்டு போகல அங்க இருந்து வந்தது அப்பறமா கூட்டிட் போ போறா கூட்டி போக மாட்டாரு அது வ குள்ள என்னோட கனவு என்னோட ட்ரீம் வந்து அது ஒரு ட்ரீமாவே போய்கிட்டு இருக்குது என்னைக்கி அது வந்
நெறய நெறய எட இருக்கு சிஸ்டர் அதாவது நம்ம எந்த எட எக்ஸ்பிளோர் பண்ணணுன்னு நெனக்கிறமோ ட்ட டக்குன்னு எக்ஸ்ப்ளோ பண்ணனு ஏனா நம்மல பொறுத்தளவுக்கு நம்ம வந்து லைஃப் லாங் ஓடிட்டே தா இருக்க போறோ ஃபேமிலி கமிட்மெண்ட்டு வே நல்ல சேஃப்டி சேவிங்ஸ்சு அது இதுன்னு ஓடிகிட்டே தா இருக்க போறோ அதுனால நம்ம கெடக்கிற நேரத்துல நம்மள நம்மளே ரியலைஸ் பண்ணிட்டு அட என்ட நம்ம இப்டி இருக்கோ அப்டின்னு சொல்லி நமக்கான நேரங்கள கொஞ்ச நேர ஒதுக்கணு ஒதிக்கி அப்பப்ப எங்க ஆசைப்பட்ட எடத் துல நம்ம பட்ஜெட்க்கு தகுந்த மாரி எங்க போ முடியுமோ அது பிளான் பண்ணி போயிட்டு ரிலாக்ஸா வந்துரனு
நீங்க என்னதா இந்த எந்த போயிருக்கீங்க
நா எல்லா எடத்துக்கு போயிருக்கேன்னு சொல்ல முடியாது ஆவ்ரேஜ்ஜா ஒரு சவன் டிப் பர்சன்டேஜ்சு எடத் வந்து தமிழ்நாட்டுல சுத்திட்டே தமிழ்நாடு கேரளா கர்நாடகா சைடு ஒரு ஃபிப்டி பெர்சன்டேஜ்சு அடிச்சிருக்கே
ஆ
தமிழ்நாடு கேர்ளா ஃபுல்லா ஒரு செவன்டி பர்சன்டேஜ்க்கு மேல நா போய் சுத் தி பாத்திருக்கே எல்லா எடத்துக்கு போயிருக்கே வாகமன் போயிருக்கே வயநாடு போயிருக்கே வர்க்கலா போயிருக்கே ட்ரிசூர் நா மேரேஜ்க்கு முன்னாடி பிரெண்ஸ்சோட போயிருக்கே மேரேஜ்க்கு அப்பற ஃபேமிலி கூட போயிருக்கே
மேரேஜ்க்கு அப்பற நீங்க பிரெண்ஸோட போக முடியுமா
அ ஓ முடி அதா அதெல்லா முடியு ஆனா கொஞ்ச கஷ்டப்பட வேண்டியதா இருக் ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட போறதுக்கு இப்போ எல்லாருக் குமே நாங்க ஒரு ஒரு பதினஞ்சு பேரு கேங்கு ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸா க்ளோஸ் ப்ரெண்ட்ஸா இருப்போ ஒரு இருவது பேரு
ஓகே
ஆ கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மன்த்லி எப்படியோ மேரேஜ்க்கு முன்னாடி மன்த்லி ட்வீஸ் டூர் அடிச்சிருவோ ஏதாது ஒரு எடோ எங்க போறோன்னே தெரியாது ஒண்ணு ப்ளான் ஒண்ணு இருக்காது எங்காது வெளிய போறோமா ஆ வெளிய போலா கெளம்புங்க அப்டின் வண்டி எடுத்துட்டுப் போயற்ரது ஆன் த வேலக் கூட ப்ளான் பண்ட்டு போயிருக்கோ ஒரு சில எடத்துக்கு அந்த மார் இருக்கு மேரேஜுக்கு முன்னாடி வீட்ல யாரு கேக்குறதில்ல கேட்டா அம்மா மட்டுதா ஆனா பசங்க கூட வெளிய போறேன்னு முடிஞ்சு அவ்ளதா ஆனா இப்ப வந்து ஒய் ஃபுனு ஒரு
ஹிஹி
ஒரு பாஸ் இருக்கறனால அவங்ககிட்ட பர்மிஷன் கேக்கணு லெட்ரு எழுதணு எங்க போற டீட்டெயில்ஸ் சொல்லணு எப்ப வரன் சொல்லணு என்ன டைமுக்கு போற யாரு கூட போற
க்ஹ் க்ஹ்
எதுக்கு போற என்ன பண்ணுவீங்க போயி என்ன சாப்புடுவீங்க எங்க தங்குவீங்க எப்ப தூங்குவீங்க எப்ப எந்திரிப்பீங்க ஐயய்யய்யோ ப்பா நா போகவே இல்லமா உட்ருமா என்னையா
ட ஐடியா வந்து டிராப் பண்ணிறது
ஆமா அதனால ஏ லைஃப் மட்டு இல்ல இருக்கிற எ கூட இருக்க ட்வெண்ட்டி பேரோட வைஃபு இப்டித்தா
சேம்
அப்புற எல்லாரு ஒய்ஃப்பையு சமாதான படுத்தி நா அவ ஒய்ஃபுக் கூப்ட்டு அவ என் ஒய்ஃபுக் கூப்ட்டு தங்கச்சி உடுமா நா எ கூடதமா போறோ எல்லாரு போறோமா ரொம்ப நாளாச்சு அம்மா ப்லீஸ்மா அப்டிஇப்டின் கெஞ்சி ஒரு வழியா எல்லாரு ஒய்ஃபு கன்வன்ஸ் ஆனதுக்கு அப்ற அவங்க உட்ருவாங்க ஆனா போறதுக்கு ஒரு கண்டிஷன் போடுவாங்க எல்லாரு ஒய்ஃபு நீங்க இப்ப போயிட்டு வரதுக்கு முன்னாடி ஃபேமிலி டூரா எங்கேயாவது போலா அதுக்கப்புற நீங்க தனியா போங்க அப்டின்றுவாங்க செக் வச்சிருவாங்க நம்மளுக்கு அப்ப நாங்க என்ன பண்ணுவோ சரி ஒன்னால்லா போ முடியாது அவ அவ ஒய்ஃப தனி தனியா எங்காயாவது கூட்டு போயிட்டு வந்துட் டு அப்பற நம்ம எல்லா ஒன்னா போலா அப்டின்னு சொல்ட்டு அவங்க அவங்க ஒயஃப் எந்தெந்த எடத்துக்கு ஆசைப்படுறாங்களோ பர்ஸ்டட் ஃபேமிலி டூர் அடிச்சிட்டு வாங்கடா அதுக்கப்பற ஃப்ரெண்ட்ஸ் டூர் அடிப்போம்ன்னு சொல்லிரு ஐயையோ ஒரு எடத்துக்கு போயிட்டு வரதுக்குள்ள நம்ம பட்ற பாடு
மேரேஜிக்கு முன்னாடி நீங்க எப்டி இருந்தீங்கன்னோ அதுக்கு ஃபுல் ஆப்போசிட்டா இப்ப இருக்கறீங்க
ஆமா அதுக்கு அவ அப்ப அப் போ கடவுள நெனைச்சிக்குவே ஓ பழி வாங்குறியா நீயி கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன ஆட்டா ஆனடா இப்ப அடங்கி கடடா அப்டின்னு பழிவாங்குரியா அப்டின் கடவுள பாத்து நானே திட்டிக்குவே
ம்
அப்
இப்ப மேரேஜிக்கு அப்ற நீங்க எங்க எங்க போயிருக்கிறீங்க ப்ரோ ஃபேமிலி கூட
மேரேஜிக்கு அப்ற வேளாங்கண்ணி போனது இல்லை நான் இப்போ போகாத இடம் வந்து ம் வர்கலா மட்டும் போகலை மேரேஜ் ஆயி மத்தபடி எல்லா இடத்துக்கும் போயிட்டேன் வயநாடு போயிட்டேன் வாகமன் போயிட்டேன் ஆ மைசூர் கேலிகெட்ட எல்லாமே சுத்தியாச்சு ம் ப எங்க டெல்லி கூட போயிட்டு வந்துட்டேன்
மோரேஜ் அப்றம்
ஆ மேரேஜ் அப்பறம்
ஓகே ஃப்ரெண்ட்ஸோடயா ஒய்ஃபோடையா
இல்ல ஒய்ஃபோட தா டெல்லி போனேன் ஃப்ரெண்ட்ஸோட போனா செதச்சிருப்பானுங்க என்னிய
ஹ் ஹ் ஹ்
அதனால
ஏன் ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்காங்களேன் அவருக்கு இந்த மாரி டூர் போறது சோ இந்த மாரி பிளேஸ் போறது அதெல்லாம் அவருக்கு ஒரு பெர்சன்ட் கூட இன்ட்ரெஸ்ட் வ ஃபோர்ஸ் பண்ணி இப்ப அவரோட ஃபரெண்டு நாங்க இரு நாங்க வீ இருந்த வீட்டுக்கு பக்கத்துல அவரோட ஃப்ரெண்டு் குடி இருந்தாங்க சோ அவங்களோட எங்கேயாவது வெளி அவங்களா வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பசங்க மூணு நாலு பேரு கெளம்பிடுவாங்க எங்க போறாங்கன் தெர்ல பேங்ளூர்ல ஒரு வீடு ஒரு கோயில் பாக் பாக்கி விட மாட்டாங்க எதோ ஒரு விசேஷனா உடனே கோயில் அந்த கோயில் போறோ இந்த கோயில் போறோ அந்த இது போறன்ட்டு போயிருவாங்க ஒரு தடவ அப்டிதா எங்கள கூட்டிட் போனாங்க லால் பார்க் கூட்டிகிட்டு போனாங்க அதனால வந்தாரு ஏன் கூட அவரு
லால்பாறா என்ன சொன்னீங்க அது எங்க இருக்கு
லால் பார்க்
ஓ தமிழ்நாட்டுக்குள்ளதா இருக்கா
இல்ல பேங்ளூர்ல இருக்குது
பேங்ளூர் ஓகே ஓகே
ஆ லால் பார்க் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இது மெஜஸ்டிக் ஆ மார்க்கெட்ன்னு சொல்லுவாங்க
ஹ ஓகே
மெஜஸ்டிக் மார்க்கெட்ன்னு சொல்லுவாங்க ஆ
டிக்ல நாய மெஜெஸ்டிக் எனக்கு தெரியும் நான் வந்துருக்கேன் மெஸ்டிக் வந்திருக்கேன்
மெஜஸ்டிக்ங்கறது அது அது ஒரு ஏரியா பட்டு மார்க்கெட்டுங்கறது வந்து பா திங்னா அது வந்து சண்டே மா சண்டே பஜார்
ஓ ஓகே ஓகே
சண்டே பஜார்னா அது சண்டே அன்னைக்கு மட்டும்தா அந்த மார்க்கெட் ஓபன் ஆகும்
ஆ ஹா
மத்த டேஸ்ல வந்து அது ஓபன்ல இருக்காது அந்த மார்க்கெட் வந்து நம்ம போனோனு வச்சுக்கோங்களே எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டா இருக்கும் ப்ரைஸ் எல்லாமே
ஆமா பேங்ளூர்ல பொறுத்த அளவுக்கு எல்லாமே சீப்பா தா கெடைக்கு இந்த கிளாத்ஸ் எல்லானா பாத்துருக்கே நா ஸ்ட்ரீட்ல இங்யே நெறைய பேர் மார்கெட் இல்லாமயே இந்த ஸ்டரீட்டோரத்லயே நெறைய பேர் வித்துட்ருப்பாங்க
அந்த அந்த சண்டே பஜார்ஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த சண்டே பஜார்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு தேவயான ஜாமான் மொத கொண்டு உங்க ஜீ ஜீப்பு சீப்பா வாங்களா
ம் ஹும்
கிளாத்ஸோ பேக்கோ ஹாண் பேக்கு செப்பல்ஸ்சு என்ன என்ன வேணுமோ எல்லாமே ரொம்ப சீப்பா கெடைக்கு அங்க அந்த மார்க்கெட் வந்து பாத்திங்கன்னா மார்னிங் எத்தன மணிக்கு ஓப்பன் பண்றாங்கன் எனக்கு தெரியல பட் மார்னிங்ல இருந் து நைட் வரைக்கு இருக்கு நைட் அது வரைக்கு அது அந்த ஒ ஒரே ஒரு நாள் மட்டும்தா வீக்லி ஒன்ஸ் சண்டே அன்னைக்கு மட்டும்தா ஓப்பன் ஆகு
ஓகே ஓகே அப்போ நெறைய பொருள் வாங்கிருக்கீங்க பெங்ளூர்ல இருக்க போது
போயிருக்கே கிளாத்துல சின்ன பசங்களுக்கு என்னோட சிஸ்டர் பொண்ணு பிரதர் பொண்ணுக்குல்லா பாத்தீங்கன்னா டென் ருபீஸ் கிளா கிளாத் வாங்கிருக்கே
ஓ டென் ருபீஸ்க்கலா இருக்கா
சூ ப்பரா இருக்கு
உம்
நா சும்மா செரி வா சேம்பிள் வாங்கிட்டு போலா அந்த பிள்ளைங்களுக்கு புடிக்குதா என்னமோ தெரியல அப்டின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனே வாங்கிட்டு போனா ஏ சிஸ்டர் பொண்ணு ஒரு வில்லேஜ் ஃபெஸ்ட்டிவல் வில்லேஜ் ஃபெஸ்டிவலுக்கு அவங்கம்மா ஆயரூபாய்க்கு டிரெஸ் எடுத்ருக்கா ஆனா அந்த ட்ரெஸ் எனக்கு புடிக்கல எனக்கு இதா புடிச்சிருக்குதுன்னு சொல்லி வாங்கி போட் போட்றே டூ டேஸா அந்த த நா வாங்கி வாங்கிட்டு போன அந்த ரெண்டு ப க ட்ரெஸ்ஸ தா அவ போட்ருந்தா அதே மாரி இன்னொன்னு வந்து பெரிய ப சுடிதார் டாப் வந்து பாத்தீங்கனா இந்த லெக்கானா சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அது பத்து ரூபாய்க்கி தா வாங்னே செமையா இருக்குது எல்லாமே போட்டுகிச்சுங்க சோ சீப் ரொம்ப சீப் பா கெடைக்கும் அங்க அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாரி ரொம்ப சீப்பா எப்ப கெடைக்கும்னா ஒரு ஃபைவ் தேட்டிக்கு மேல ஃபைவ் ஓ கிளாக்கு சிக்ஸ் ஓ கிளாக் அந்த க்கு போனாதா இன்ன கெடைக்கு ஆமா ஆனா இதே இதே வந்து மார் னிங்ல போயிருந்தா ஆஃப்டநூன் போயிருந்தா ஹண்ட்ரட் ருபிஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லிருப்பா
உம் க்ளோஸ் பண்ற டைம் இன்னு கொஞ்சோ சீப்பா குடுப்பான்ல
அது எத்தன மணி க்ளோஸ் பண்ணான் தெர்ல அப்பயே கிரௌவுடு அப்பயே உள்ள போகமுல்ல சிக்ஸ் ஓ கிளாக்ல உள்ளே போக முடியாதா ஏன்னா ஒன் டே மட்டும்தான மார்க்கெட்டு அதனால எப் பயு ஃபுல்லா ரஷ்ஷா இருக்கு இந்த பைக்ல கார்லல்லா
இந்த பெங்ளூர்ல வந்து ஒரு டு டூ வீக்ஸ் பக்கொ இருந்திருக்கே ஆனா ஒர்க்கு இதா வந்ததுனால கொஞ்சோ அங்க எங்க போ முடியல எங்களுக்கு பட் ஆனா பேங்